மத்திய வணக்கம்
என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
ஓ நல்லா இருக்கே ம் நீங்க என்ன பண்றீங்க ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
நா சும்மாத சார் தம்பி வந்து தொட்டில படுத்து சுனும்மிட்டு இருக்கானா செரி அவன அப்டியே ஆட்டி விடலான்னு சொல்லிட்டு அப்டியே ஆட்டி விட்டுட்ருக்கே நானு
சேரி சேரி சேரி
ம் எங்கயாவது வெளியல்லா போனீங்களா இன்னைக்கி
ம் வெளிய வந்துட்டு போயிட்டு வந்தே போயிட்டு வந்த டிமார்ட் போயிட்டு வந்த கரண்ட் இல்லலைங்களா வீ ட்ல ஷடவ்னா அதனால டிமார்ட் போயிட்டு மள்ளிக சாமானமல்லா வாங்கிட்டு வந்தோ
மே பொருளோட ரேட்டு வந்து எப்பவுமே கம்மியா தா இருக்குன்னு சொல்றாங்க உண்மைங்களா அது
ஒவ்வொரு பொருள ஒவ்வொ ஒவ்வொரு பொருளுக்கேத்த மாரி இருக்குங்க என்ன கம்பேர் பண்றதுல இங்க வெளிய மளிக கடைகள்ள பருப்பு இந்த மாரி மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாரி எல்லா வாங்ளா
ஓகே ஓகே
லா விக்க இந்த இது பாத்திரோ இந்த மார பேகு இந்த மாரலா ஐட்டம் போய் வாங்கும்போது கொஞ்சோ காஸ்ட்டாதா இருக்கு மத்தது அப்டிங்கும்போது கொஞ்சோ இதாதா இருக்கு
டிமார்ட்ல வந்து ரேட் அதிகமா இருக்குன் சொல்றீங்களா நீங்க
இல்ல இல்ல ஒவ்வொரு பொருளு அதிகமா இருக்கு ஒவ்வொரு பொருளு கரெக்டா இருக்கு அப்டிங்குற
ஓ இல்ல சா இல்ல சிஸ்டர் சூப்பர் மார்க்கெட்ட கம்பேர் பண்ணும் போது டி மார்ட் பெஸ்ட்ங்களா? இல்ல சூப் பர் மார்க்கெட்தா ஓங்களா ரே
ஆ டி மார்ட் பெஸ்ட் டிமார்ட் பெஸ்ட் அந்த மாரி இருக்கும்போது இப்ப லூலு விட ஆ லூலு விட இந்த டிமார்ட் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு
ஓ அப்படிங்க நாங்க வந்து இப்ப என்னன்னா நாங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல தா இத்தன் நாளா நாங்க வந்து பொருள்லா வாங்கிட்ருந்த நாங்க சேரி ஓ கே டி மார்ட் வந்து புதுசா வந்து நியூவா வந்து லான்ச் ஆயிருக்குங்கிற மாறி இன்ஸ்டா ரீல்ஸ் பாத்தோங்களா செரி போய் ட்ரை பண்ணி பாக்கலா எப்டி இருக்குன்ட்டு அதா ஒரு டவுட்டு கோயம்புத்தூர்லலா டிமார்ட்ல வந்து எங்க அண்ண வந்து பர்ச்சேசிங் பண்ணும் போது சொல்லுவா இங்கெ ஹமாம் சோப்புலா நூறு கிராம் எடுத்தாலே இந்த சோப்பெல்லா வந்து இருபது ரூபா தா அந்த மூணு சோப்பு சேத்து காம்போவா எடுக்குறனால ரேட்டு ரொம்ப கம்மி
ஆமா அந்த மாரெல்லா நம்ம போயிட்டம்னா இப்ப இப்ப வந் தா நா என்ன பண்ணுவனா இந்த காஃபி தூளெல்லா இருக்கு பாருங்க அதெல்லா வந்து ரெண்ட் ரூவா பாக்கெட்டு டிப் ப்பார்ட்மெண்ட்ல போயிட்டு ஒரேரு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல அந்த டிபார்ட்மெண்ட்ல ரெண்ட் ரூவா காஃபி தூளு ஷாம்பு அதே மாரி ரெண்டு ரூவா டவ்வு அப்பற வந்துட்டு இந்த கொள்ளு பாக்கெட்டு அ கொள்ளு இந்த மாரி பருப்பெல்லா இருக்குல்ல டி மார்ட்லயே இருக்கு கொள்ளு இருக் காது டி மார்ட்ல கொள்ளு இருக்கா கொள்ளு இருக்கு பட் அது பேக்குடா இருக்கு அந்த என்ன சொல்றது ஆ இதாருக்காது நம்ம அத போய் தேடோனு ஆ அந்த மாரெல்லா இருக் க்காது ஆ நம்மளுக்கு இருக்கு அப்டியே ஒரு ஒரு பொருளு வந்து சின்னதா கம்மியா இருந்து தாபோது அப்டிங்கிறதெல்லா நா அங்க போய் எடுப்பே இப்ப அங்கெல்லா டிமார்ட்ல வந்துட்டு பாத்தீங்கனா ஹார்பிக்கு இதெல்லா வந்துட்டு பெரிய பாட்டல்ஸ் தா வெச்சிருப்பாங்க லைசால்சு இதெல்லா அதே மாரி விம் இருக்கு பாருங்க விம் சோப்பு பாத்தரங்கழுவுறது அது வந்துட்டு ஃபை ருபி அங்கலா டென் ருபீஸ்க்கு தா வெச்சிருப்பாங்க இங்கெ எனக்கு எனக்கு வந்துட்டு போட்டாவே கரஞ்சிரு ஒரு சோப் போட்டா டக்குன்னு கரஞ்சிரு அதனால ஃபைருபீஸ் தா எனக்கு பெட்டரு அதனால ஃபை ருபீஸ் பேக்கு தா வாங்குவே நானு அதுனால இந்த மாரி ஐட்டம்ஸு ஒரு தௌசணுக் க்கு வந்து அ ஃபிக்சுடு இந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் எடுக்கிறேன்னா அங்க ஒரு ஃபோர் தௌசண்க்கு எடுப்பே இங்க ஒரு தௌஸணுக்கு ஃபிஸ்சடா எடுப்பே இந்த மொற என்னென்ன எடுக்கணும்மா என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து சின்ன சின்ன பொருளு வந்துட்டு அங்க கெடைக்காத பொருளு இங்க கெடைக்கிறது அந்த மாரெல்லா சின்ன சின்னதா எடுத்துக்குவே
ஓ சேரிங்க சிஸ்டர் நானுமே அப்டிதா சிஸ்டர் பாதி
டி மார்ட்ல கோல மாவு கெடைக்காது இங்கெ கோல மாவு கெடைக்கு இருவது ரூவா தா பாக்கெட்டு இந்த மார்தா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து என்ன கே ஐ மீன் என்ன அங்க கெடைக்காதோ அங்க இது வந்து இங்க கெடைக்கிறது வந்து வாங்கிவே நா னு
ஓகே ஓகே அதா நாங்க அப்டி சொன்னாங்க அப்டி இப்பத்தா அப்டி எங்க அண்ணதா சிஸ்டர் சொன்னாங்க டி மார்ட்ல வந்து ரேட்டு கம்மியா வர் க்கு பட் நல்லா இருக்கு பல் ஸ்ட்ரைசர் பேஸ்ட்டு இந்த மாரி சோப்பு இதெல்லா மூணு சோப்பு பாத்தேன்னா வந்து வெளிய வாங்கம்போது வந்து ரேட்டு அதிகமா இருக்குது ஒரு சோப்பே வந்துட்டு நூறு கிராம் சோப்புலா பத்தீனா வெளிய நாப்பது ரூவாருக்கு இதே டி மார்ட்ல பாத்தனா இருவது ரூபா தா கம்மியா தா இருக்
இப்ப பேஸ்ட்டு வந்து நம்ம காம்போல இப்ப டிபார்ட்மெண்ட் ட்ல எடுத்தம்னா ஒன்னு நூற்ரூபாவா இருக்கு இதுவே நீ டிபார்ட்மெண்ட்ல வந் நீங்கெ வந்து டிபார்ட்மெண்ட்ல ரெண்டு வந்து நூத்தம்பது ரூவாய்க்கு எடுக்கலா நா அடுத்த மாச யூஸ் பண்ணிக்குலா இந்த மார்லா வந்துட்டு அந்த மாரி ஒரு இது மாரி இருக்கு
அதாதா சொன்னாங்ளா அது நாங்க எப்பமே டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு தா அடிக் க்கடி எப்பயுமே நாங்க மந்த்லி ஒன்ஸு இல்லாட்டி டூ மந்த் ஒன்ஸுக்கு ஏத்த மாரிதா பர்ச்சேசிங் போவோ நாங்க அப்டி வாங்கம் போது இப்ப ரீசென்ட்டா தா நா போனே போகும் போது அங்கே நா எடுக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயுமே பாத்தீங்கனா ஆஃபர் தா சார் சார் ஒரு கல்லுப்பு வாங்குனா ஒரு கல்லுப்பு ஃப்ரீ இன்னொரு ஒரு தூளுப்பு வாங்குனா ஒரு தூள் உப்பு ஃப்ரீ அது மாரி பாத்திங்னா இப்ப வந்து பாஸ்தாலா பாத்தீங்னா வந்துட்டு டு ஒரு ஒன் கேஜி ஆஃப் கேஜி இருக்க மாருக்கு அதோட ரேட் வந்து பாத்தீங்னா ஒன் டென் இருக்கு
ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்ல உன்னொன்னு பிரச்சன என்னென்னா ஆ டிபார்ட்மெண்ட்ல ஒன்னு என்ன டாய்ச்சுனனா ஒன்னு வாங்கனா ஒன்னு கண்டிப்பா எடுக்கோணு அப்டிங்கிற மாரி ஒரு இது இருக்கூ இப்போ ரிலையன்ஸ் நா போயிருக்கே ஆ ஆஃபர் அதிகமாருக் பட் வந்துட்டு இந்த ரிலேன்ஸ் இந்த மாரி போயிருக்கே நானு அங்க என்னடா ஒன்னு வாங்கனா கண்டிப்பா உன்னொன்னு வாங்கி ஆகணு அந்த மாரி இருக்குது இப்ப டி மார்ட்ல ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ அப்டின் இருக்குல்லங்க அதுல ஒன்னு மட்டு நம்ம எடுத்துட்டா அது பாதி ப பாதிபில் தா போடுவா
ஓ அப்படிங்களா ஸ்
தா போடுவா ஆ இதுவே டிபார்ட்மெண்ட்லலா அந்த மாரி போயிட் டாங்னா நீங்க ஒன்னு எடுத்தீங்கனா கண்டிப்பா ஒன்னு எடுக்கோணு அப்டின் சொல்லிருவாங்க நா ஆக்சுலி இந்த டிப் ஆ இந்த டி மார்ட்ல வந்துட்டு தேவி மிச்சர்ஸ் அப்டின் சொல்லிட்டு ஒன்னு ஃபேமஸ் ஆயிட்டு வர்து இப்பல்லா இந்த இதுலல்லா பைபாஸ்ல தேவி தேவி தேவில வந்துட்டு தேவி ப்ராண்ட் அது அதுல வந்துட்டு மி மிக்சரு பூந்தி ஹ முறுக்கு இந்த மா எல்லாம் நறைய வந்துட்ருக்குது பைபாஸ் ரோடு சைடெல்லா நறைய போட்டு விக்கிறாங்க அது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு பேக்கு ஒரு நூற் நூறு கிராம் நூத்தி அம்பது ஸாம் இருக்கூ அது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ஒ ஒரு பேக்கு இப்ப வந்துட்டு அது வந்துட்டு இ இந்த ஸ்டோர்ல எப்பவுமே டிஃபால்டா ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப் ஃப்ரீ முப்பது ரூபா ஒரு பாக்கெட்டு இதுவே நீங்க அந்த சை அங்கப் போய் வாங்குனீங்னா அறுபது ரூபா நல்லா குவாலிட்டியாவுமிருக்கு நல்லாவுமிருக்
இல்ல சிஸ்டர் நீங்க வந்து இப்ப நூத்தம்பது கிராம் வந்து அறுபதுரூவான் சொல்லி ரோட்டு பக்கோ விக்கிறாங்கன் செரிங்களா அதே டிமார்ட்ல இப்ப ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரிங்களா அதுமே நூத்தம்பது கிராம் தான ஒரு பாக்கெட்டு
அது டி மார்ட்ல எனக்கு தெரியல நா வந்து எக்ஸாம்பில்கு சொல்றே நானு டி மார்ட் ல அந்த மாரே விக்கியூ ஆஃபர்ல விக்கியூ பட் அந்த மாரி எனக்கு கெடைச்சமா தெர்ல இத் து வந்து ஒரு என்ன சொல்றது வீட்ல வீட்ல செய்ற மாரியே இருக்கூ டேஸ்ட் வைஸ் அப்டின் பாத் தா எல்லா வீட்ல செய்ற மாரியே இருக்கூ அதனால அந்த பிராண்டு புடிச்சிருக்கு பரவால்ல அப்டின் சொல்லிட்டு
செரிங்க செரிங்க சீச ஆனா சொல்லிருக்காங்க நறைய பேர் பாத்தீங்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர கம்பேர் பண்ணும் போது டி மார்ட் வந்து எவ்ளவோ பரவால்ல ஓரளவுக் பெஸ்ட்டு தா அப்டின் சொன்னாங்களா செரி நம்மளு போய் ஒரு நாள் விசிட் பண்ணி பாப் புதுசா வேற ஓபன் பண்ணிருக்கல
அவுங் எதாவ்து லாஜிக் வச்சிருப்பா அவ வந்து அப்டி அப்டி வந்து கொறைவா குடுக்குறக்கு ஒரு இது இல்ல ஆஹ அவனுக்கூ ப்ராஃபிட் வேணு கண்டிப்பா எதாவ் கு ஒரு லாஜிக் வச்சிருப்பா இந்த அந்த லாஜிக் படி அவ நடந்து அவ ப்ராஃபிட் எடுக்கதா பாப்பா யாரு நமளுக் வந்துட்டு எந்த டிபார்ட்மெண்டோ எந்த டி மார்ட்டூ எதுவுமே வந்துட்டு இது பண்ணாது கண்டிப்பா
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு இது ஏனா அவங்க வந்து ஈஸியா வந்து இந்த பொருள சும்மா குடிப்ப சொல்ல சில பேர் பாத்தீங்க இந்த ஆடி ஆஃபர் அந்த மாரி எதுக்கு ஆஃபருக்கூ நம்ம கட வந்து அதிக சேலா ஆகல எதாவ்து ஒரு ஆஃபர் மாரி போட்டா தா வருவாங்க அப்டிங்கிறதுக்காக எதாவ்து ஒரு ஆஃபர் பிடிப்ப அந்த ஒரு பொருள் வந்து வச் சிருப்பாங்க அந்த பொருள் வந்து அத அந்த எந்த அந்த அந்த கபோர்ட்ல பாத்தீங்னா பொருள் வந்து அதிகோ வந்து சேல் ஆகல அப்டியே அந்த வச்ச ஸ்டாக் அப் ப்டியே இருக்கு அப்டிங்கிறதுக்காக சில பேர் வந்து ஆஃபர் போடுவாங்க ஆஃபர் போடும் போது இப்ப நா கூட வந்து டிபட் மெண்ட் ஸ்டோர் போனே சகோ போனேங்க சிஸ்டர் நானு அப்ப என்ன சொல்லிருக்காங்கனா இந்த டார்லிங் மசாலான்ட்ருக்குல சிஸ்டர்
ஆமா அது ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ எல்லாமே தானே
ப நா அப்டிதா நெனைச்ச நானு ஃபஸ்ட் நெஜமா அது ஆ நா இப்பந் சக்தி தானே வாங்குவே நா நா நா வந்து எப்பமே சக்தி மசாலா சக்தி தா எல்லாமே சக்தி தா நா வாங்குவேனா நானு ஏன்னா அது எங்க அம்மா வீடலயுமே எங் சக்தி மசாலா சக்தி கரம் மசாலா தூளு சி சிக்கன் பொடி எல்லாமே நா சக்தி தா வாங்குவே நானு இப்ப டார்லிங் வந்து இருக்கு டா ர்லிங்கல ஒன்னு வாங் வந்து நூறு கிராம் நூறு கிராம் மெளகா தூள் வாங்குனா நூறு கிராம் மெளகா தூள் டிங்ளாமா அதே மாரி மஞ்சத் சாம்பார் தூள் ரசப்பொடி சிக்கன் பொடி எல்லா மசாலாமே ஃபிரீங்கலாமா நா என்ன பண்ண நானு நா எல்லாமே ஓரளவுக்கு நா வந்து நா சக்திலி வாங்கிட்டே செரி சின் சின் மெளகாத்துளு கர மசாலா சிக்கன் துளு இத மட்டுதா நா வந்து ச டார்லிங்க்ல வாங்குன நானு அதே மாரி பெருங்காயோ பாத்தீங்ன்னா ஒண்ணு வாங்குனா ஒன்னு ஆஃபருங்களாமா எனக் அது தெரில நா ஆல்ரெடி நா வந்து பெருங்காயோவந்து நா டி டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வந்து வ எல்லாமே வந்து மந்த்லி வைஸ் நா வாங்கிருவே சிஸ்டர் நானு ஏதாவது ஒன்னு ரெண்டு பொருள் வந்து தீந்து இப்பே எடையில வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்போ மிஸ் லிஸ்ட்ல வந்து மிஸ்சாயிடுச்சு அப்டின்னா பக்கத்துல வந்து ஒரு மல்லிகை கட வந்து எப்பயிமே நாங்க ரெகுலரா வந்து எங்க மாமியார் வாங்கிட்டு இருப்பாங்களா அந்த கடையில வந்து நாங்க முக்கியமான பொருள் கிளு விட்டு போனது மட்டு நாங்க அங்க வாங்கிக்க சொன்னாங்க அப்பதா அந்த கடையில வாங்கிட்டு வந்தோ பாத்தா ஆஃபர்னு சொன்னாக ங்க ஆனா ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஆஃபர் அதே மாரி பாத்தீங்ன்னா பாஸ்தா பாத்தீங்ன்னா நூத்தம்பதுரூவா சொன்னாங்க அரை கிலோ ஆனா பாத்தீங்ன்னா ஆஃபர்ல பாத்தீங்ன்னா ஆம்பத்தஞ்சு ரூவா தா போட்டுருந்துச்சு நாங்க ரெண்ட் ரெண்டு தரவ வாங்குனோ பரவல அதிகோ வந்து அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்ட் இப்ப நா மத்த இத கம்பேர் பண்ணும் போது இது நா போய்ட்டுருக்கது ஓரளவுக்கு பரவால்லைங்கர மாரி எனக்கு பீலாகுது ட்டு அதுல ரேட்டுமே பரவால்ல ரேட்டுமே எம் ஆர் பி ரேட் ன்னு போடுறாங்க கடையோட ரேட் அவங்க ரேடோன்னு போடுறாங்க போடுறாங்க ஓரளவுக்கு நல்லாருக்கு
ம் ம் ம் இப்போ பாத்தீங்ன்னா இப்போ இந்த இன்ஸ்டா அ பிளிங்கெட்டு இந்த மார்லா வந்துட் துக்கு தெரியீங்ளா டெலிவரிக்கி டெலிவரிக்கி ஆ மளிக பொருள் வாங்கற மாரி ஜியோ மாட்டுனு ஒண்ணு இருந்து ஜியோ ஜியோமார்ட் கம்பெனி வந்துட்டு எதோட ரிலேட்டடுனா ரிலையன்ஸ் இருக்கு பாருங்க ஸ்மார்ட் பஜாரு ரிலையன்ஸ் அதோட ரிலேஷனு ஆக்சுவலி அவங்க வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டுருந்தா இப்ப வரைக்கு ஹண்ரேட் ருபீஸ் வாங்குனிங் னாலு ஃப்ரீ டெலிவரி இப்போ மூணு வருஷோ ஆச்சு அ ஆ மூணு வருஷோ இருக்கு மூணு வருஷோ என்னமோ ஆச்சு இப்ப வரைக்கு அப்டியே தா குடுத்துட்டுருந்தாங்க திடீர்னு பாத்தீங்ன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரேடு துக் வாங்குனீங்கன்னாதா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி இல்லாட்டி டெலிவரி ஜார்ஜஸ் தேட்டி ருபீஸ் அப்டின்னு சொல்லி போட்டே நாங்க எ வீக்லி ஒன்ஸு காய்கறி மத்ததெல்லா வாங்குனாலு ஏதாவது இந்த மாரி பன்னீரு இந்த ஏதாவது ஏதாவது வெஜிடேபிள் ஏதாவது எமர்ஜென்சியா தேவப்படுச்சுன்னா அந்த மாதிரி போடுவோ இப்ப அதையு விட்டுட்டோ நாங்க அதையு விட்டுட்டோ
அது நா வந்து மூணு வருஷமா அவங்க ஃப்ரீ டெலிவரி போட்டாங்க இப்ப நல்லா வந்துட் பிக்கப் ஆயிருக்கு அதனாலதா டெலிவரி சார்ஜுன்னு ஒண்ணு வந்து அவங்க அங்கேயே போட்டுக்கறாங்க மூணு வருஷமா வந்து அவே இதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் பிரீ குடுக்கறாள மக்களுக்கு வந்து நம்பளோட பொருள் வந்து அவுங்களுக்கு வந்து போகணு அவங்க வந்து யூஸ் பண்ணி பாக்கணு இப்ப டெலிவரி ஃப்ரீயா இருக்கும் போது பிரீயா இருக்க க்கும் போது வந்து இந்த அளவுக்கு கரெக்ட் டைமிங் கரெக்டா வந்து சேஃப்பா பொருள் கொண்டு வரங்கற மாரி ஒரு பாசிட்டிவு எண்ணோங்கறது வந்து நம்ம நா இது வந்து இது வந்து அவங்க கடமையில நம்ப
தோணவே இல்ல நேத்து ஒண்ணுமே இல்ல அதுக்கப்புறோ ரொம்ப நாள் கழிச்சு இப்ப டூ டூ மன்த் ஒன் மன்த்துக்கு மேல இருக்கு ஒன் அண்ட் ஹாப் மன்த் மேலருக்கு ஆர்டரு போட்டு செரி நேத்து ரொம்ப எமர்ஜென்சியா உளுந்து தேவப்பட்டுச்சு இல்ல அப்டிங்கற பல பட்சத்துல உளுந்து ஆர்டர் போட்டா போலா அப்டின்னு சொல்லிட்டு அரை கிலோ என்னமோ செவன்டி எய்ட்டோ டோ எயிட்டி எயிட்டோ வந்துச்சு செரி அது கூட ஒரு ப பன்னீரு நானூறு ரூபாய்க்கு வர வெக்கியுவணு ஒரு பன்னீரு அப்புறோ சம்திங் ர க்கு பிஸ்கேட்ஸ்சு தம்பிக்கு ஏதோ போட்டாங்க அப்டின்னு சொல்லிட்டு எல்லா சேத்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரேடு போட்டாங்க அஞ்சு டெலிவரி சார்ஜஸ் இல்லாம அதுல வந்துட்டு மறுபடியு அப்றோ ரிட்டன் போ இல்ல பண்ணீர் இல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு அமௌண்ட் வந்துரு அப்டின் சொல்லிட்டு அந்த டெலிவரி சார்ஜஸ்ஸயும் புடுச்சு அனுப்பிருக்கா
ஓ அதா நீங்க கேட்டிருக்கலால்ல சிஸ்டர் எதுக்கு நீங்க புடுச்சு அனுப்பிருக்கீங்கனு
ஆ ஆ எப்டி எல்லா இது பண்றான் அப்டின் என்ன எப்டி போய் கேக்கறது அவன் வந்து மத்த இதுல எல்லா கூட இன்ஸ்டா மாட்ல மத்தத இப்ப ஃபர்ஸ்ட் எல்லா ஜமேட்டோ எல்லா இது ஸ்விக்கி லலெல்லா டைரக்ட்டா கால் கனெக்ட்டடு இருந்துச்சு நமக்கு இது பண்ணி கேக்கலா மெசேஜ் பண்ணி கேக்கலா இல்ல கால்யு கேட்கலா இப்ப வந்து ஆ இப்ப என்ன வண்றாங்க டைரெ ட்ட மெயில் போட்டு விட்டுருங்க எதுவா இந்தாலு அப்டினு ஒரே கால்ல முடிச்சிடறாங்க
மெயில் போட்டு அந்த மெயில பாப்பாங்ளா மாட்டாங்களா எ ப்டி நமக்கு தெரியு சொல்லுங்க பாக்கலா மெயில் போட்டு மெசேஜ் பண்ணங்க இப்ப நானுமே சிஸ்டர் நானுமே என்ன பண்ட்டு நா வந்து ஊ அம்மா ஊர்ல இருக்கும்போது சொமே இது வந்து ஜொமேட்டோல வந்து ஒரு பிரியாணி வந்து ஒன்னு ஆர்டர் பண்லா சொல்லி ஆர்டர் போட்டிருந்த வீட்ல சமைக்க முடில அப்டின்னு சொல்றதுக்காக என்ன பண்ட்டு கடைக்கு நா போன் பண்ணி இப்படி கேட்டதுக்கு நீங்க வந்து கடைக்கு கால் பண்ணாதீங்க அவுங்க நம்பர குடுக்க இப்ப வந்து எதுவா இப்பெல்லா பசங்க டெலி இவரு பை கொண்டு வருவங்க நம்பர்தா நம்மகிட்ட இப்ப என்னனா கடைக்கு வந்து குடுத்து கடைக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ண சொல்லி அதுக்கப்பறோ அவுங்கள கண்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறந்தா அவுங்க ஒரு ஆள் அனுப்புவாங்க அதுக்கப்பறந்தா அவுங்க நம்பர குடுக்கறாங்க
ஆமா
மோனி இப்பெல்லா வந்து டேரக்டா வந்து